ஆ ஆ சேரிங்க சொல்லுங்க
சேரிங்க அதா பொண்ணுப் பத்தி ஆமாங்க பொண்ணு பத்தி சொல்லிட்டுருந்தல்லங்க
ஆமாங்க
பொண்ணுங்க என்னமா நீ மார்குவாங்கன்னு மட்டுந்தான் சொல்லியிருக்கே நா போட்டில கலத்துக்ட்டு பிஸ் வாங்கனல்ல அதெல்லா ஏன் நீ அந்த அத்தைக சொல்லல அப்டின்னு கேக்கறாங்க
பேசறீங்க
ஆ என்னப்பா ஆமாங்க டிராயிங் நல்லா பண்ணுவாங்க டிராயிங் போட்டிலயு வந்து பஃர்ஸ்ட் ப்ரைஸ் நாலு தடவ வாங்கிருக்குறா அதுக்கப்பறங்க மாவட்ட அளவுலான பேச்சுப் போட்டிக்கு போயிங்க ஆ ரெண்டாவது எடொ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க
சேரி சேரிங்க நாந் திருக்குறள் மட்டுந்தா போவங்க
துங்க பேச்சு போட்டிலல்லாம் பங்கேத்துக்கிட்டு நா ப நெறைய போட்டில ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிருக்கங்க
சேரிங்க நாங்க பேச்சு போட்டிக்குன்னு தனியா போனதில்லைங்க இந்த திருக்குறள் போட்டிக்கு வருஷ வருஷோ கூட்டிட் போவாங்க இப்ப இந்த பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு கூட்டிட் போவாங்க அதுல போய் ப்பே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அம்பது பள்ளிக் பக்கமு வருவாங்க அதுல பேசி வேணா ரெண்டாவது பரிசு மொத பரிசு அந்த மாரி ஒரு மூணு தடவ வாங்கிருக்குறங்க
சேரிங்க சூப்பருங்க நானு அப்படிதாங்க என் பொண்ணு படிக்கிறான்னு நானு தாங்க நா ஸ்கூல் படிக்கும் போது நா டென்துதுலயு ஸ்கூல் செகண்ட் வாங்கியிருக்கேங்க டுவெல்துலயு ஸ்கூல் செகண்ட் வாங்கியிருக்குறே நா டிகிரிலயு வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கங்க எல்லா வாங்கிட்டு ஒண்ணு பாங்காம இந்த வேலைக் வந்திருக்கிறங்க அதுதாங்க எல்லா வாங்கிட்டு தான் ஒண்ணுமாகாது இந்த வேலைக்கு ஊட்ட உட்டு வெளிய போகாம ஒக்காந்துட்ருக்கறங்க
இந்த வேலைங்க வேலையெல்லாங்குட பரவால்லன் சொல்லாங்க இவிங் பண்ற மன அழுத்தந்தாங்க தாங்க்க முடியமாட்டிங்கி து‌ கொஞ்சமாது இப்போ ஒரு வேல எங்ளுக்கு விடுமுற வேணு இல்ல நாங்க ஒரு எடத்துக் போனு எங்ளுக் பெர்மிஷன் வேணுனா குடுக்கணும்லங்க அது குடுக்க மாட்டெங்கிறாங்க
ஆமாங்க அது ஒண்ணுங்ளா அப்றம்பாருங்க வேலக்கு சேர்றப்போ வாரத்துல ரெண்டு நாள் லீவுன்னாங்க வாரத் துல ரெண் நாள் லீவுன் சொன்னாங்க கண்டிப்பா ஒரு வார ந்தா உங்ளுக்கு எதாவ்து ஒரு நாளு வரு அப்டின்னாங்க இப் லீவே கடையாதுங்க ஞாயித்திகழமையு வேணாலு வேல செய்றோன்னா சேரின்
உங்க உங்க குழுவுக்கு அ உங்க குழுவுக்கு நாயிறு திங்கள் ரெண் நாள் லீவுன்ந்தான் சொன்ன சனி ஞாயர் ரெண் நாள் லீவுன் தா சொன்னாங்க
அப்பிடிதானே சொல்றாங்க ஆனா வந் து உங்களோட குரூப் எங்கள டி ஆர் டி ல திங்ககெழம போட்டுர்றாங்கங்க எங்ளுக்கு லீவே வுட்றதில்லங்க
ஓ அதுதா எங்ளுக்கு அதுதாங்க திங்ககெழமன்னக்கி நாங்க இந்த மாரி நீங்க எங்களோட குழுவுல நீங்க ஆதரவு குடுக்கும் போது ந ஒருருன நெறைய கேள்விக்கு வந்து இல்ல இல்லைன் குடுத்துருப்பீங்கல்ல
ஆமாங்க
வந்து நாங்க செக் பண்றதுதா இப்ப வ பொழுதோட்டத்துல எங்க வேலைங்க அந்த இல்லை இல்லைனு குடுத்துருக்கறத மட் டு நாங் பாக்கோனெ திங்ககெழம அன்னைக் பொழுதோட மட் டு பாத்தீங்னா நெறைய வரு அதா ஏ வருதுன் தெர்ல பாத் தாப்ப நீங்கெல்லா ஆதரவு குடுத்துருப்பீங்ளாட்ருக்கு
ஆமாங்க திங்க கெழம எங்ளுக்கு லீவே குடுக்க மாட்டேங்கிறாங்கங்க
அதுங்க ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட்லைங்க மூவாய முப்பத்தி மூணாயிரொ வந்துருச்சுங்க ஒரு லட்சத்துக்கிட்டருந்து ங்க ஒரு லச்சம் இல்லை எழுவத்தையாயிரத்துக்கிட்டருந்ததுங்க முடுச்ட்டோ நாங்களே பாதி
செரிங்க
இப்ப இன்னும் முப்பத்தி மூனாயிர்ருக் துங்க அதனால மத்த குழு இருக்கிறவங்களையுமே வேல
இல்லைங்க ஆனா வேல சேரும்போ து என்ன சொன்னாங்க அப்டின்னா வாரத்துல அஞ்சு நாள் தா வேல இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்க செய்யும்போது அதோட டார்கெட் முடிச்சா அந்த அன்னனிக்கு சம்பளம் ஏறுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ஒரு நாள் கூட அந்த எக்ஸ்ட்ரா வேல செஞ்ச நாளுக்கு சம்பளமே வந்ததுதில்லங்க
நாங்க வந்த புதுசுலயே இப்டிதான் சொல்லி நாங்க கேட்டங்க நீங்க கேட்டன்னு சொன்னிங்களாம் அந்த மாதிரிதா நாங்களும் கேட்டோ கேட்டதுக்கு என்னன் டாருங்க என்னாட்டாங்கங்க திங்ககிழம வந்து எப்பவுமே வந்து இருக்குது ஆனா வந்து நாங்களா பாத்து தா பெரிய மனசு பண்ணி விடுமுறை கொடுத்துட்டுருந்தோ அதனால அதுக்கு தனியா சம்பளம்ல்லா நீங்க எதிர்பா க்க கூடாது வேல இருக்குதுன்னு சொன்னா நீங்க செஞ்ச ஆகுனு அப்டின் சொல்
ஆமாங்க வேலைக்கு சேரும்போது அஞ்சு நாளுங்கிறாங் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்றம் ஆறு நாளுங்கறாங்க ஓட்டி பாத்தாலு காசு கொடுக்கறதல
ஓட்டிங்க அரண் அரண் அ நேரத்த ஓட்டி போட்டுங்க நூத்தி அம்பது ரூ வா குடுக்குறாங்க அந்த நூத்தம்பதுரூபாய்க்கு நம்ம எதுக்குங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு உக்காந்துருக்கணு
அந்த அரை நேரம் ஓட்டியும் கெடையாது
எங்களுக்கு அந்த அர நேரத்துகு வந்துருங்க நூத்தம்பது பா வருங்க நாங்க சேந்து ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு நிறைய ஓட்டி பாத்தங்க அந்த மாச மட்டும் பதினேழாயிரமொ என்னமொ வந்ததுங்க
பரவாயில்லைங்க அப்பல்லா போட்டுட்டுதா இருந்திருப்பாங்களாடுருக்கு இந்த ஒரு வருஷமா தா போடுறதில்லையாட்டுக்குதுங்க
இந்த ஒரு வருஷமா இப்ப எங்களுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி இல்ல ஏன்னா ஆளு நிறைய சேத்திட்டாங்க அதான் அந்த ஒரு இது நீக்கிட்டாங்கல்ல அதனால அதுல இருக்கிற ஆளுகளே தூக்கி ரெண்டு ரெண்டு குழுவுக்கு பிரிச்சு போட்டாங்க
அப்டிங்களா செரிங்க ஆனா என்ன வந்து சேர்த்துட்ட என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்டின்னா ஓவர் டைம் பாத்தா கண்டிப்பா போட்டுருவாங்க இது வரைக்குமே எனக்கெல்லா போட்டுட்டு தா இருக்கறாங்கன்னு ப்ரூஃப்ல்லா காட்டனாங்க
இல்லைங்க ஓ அதுக்கெல்லாம் காசு போட்டுருவாங்க
ஆனா இப்பல்லாம்ங்க இந்த ஒரு வருஷமா போடுறதில்லங் ல்லமா
இவங்க வந்துங்க அந்த திங்க கிழமைய வந்து ஓட்டி கணக்குல எடுத்துக்கறதில்லைங்க இப்ப நீங்க அந்த ஓட்டி கணக்குல எடுத்துக்கோம்னா நீங்க ஞாயி்றுக்கிழமையும் வேல செய் செஞ்சு திங்க கிழமையும் வேல செஞ்சீங்கன்னா
செரிங்க
உங்களுக்கு வந்து ஓட்டி காசு வந்து ஒரு முழு நேர ஓட்டி ஏறு
அப்டியும்ந்தாங்க வந்த புதுசுலிங்க செய்ய சொன்னாங்க வந்து சேர்ந்து ஒரு மூணு மாச கழிச்சுங்க வாரத்துல ஏழு நாளுமே வேலை நல்லா இருந்ததுங்க எங்களுக்கு ஞாயித்துக்கெளமையுமே வந்து போட்டு விட் ட்டு சனிக்கெளம சாய்ந்தரமே போட்டு உட்ருவாங்க சனிக்கெளமதா டியூட்டியே முடியுங்களா
ஆமாங்க
சொல்லுவாங்க அப்டின்னா ஒன்ற நாள் டார்கெட்டு போட்ருவாங்க ரெண்டு நாள் போட்டா ரெண்டு நாள் நெனச்சிக்கிட்டு ஒன்னு ஒன்ற நாள் டார்கெட்ட போட்டு நீங்க இன்னிக்கு ஈவினிங்லருந்தே பண்ண ஆரம்பிச்சிர்லா செவ்வாய்க்கெளம காலைலக்குள்ள பண்ணுங்க அப்டின்ட்டுருவாங்க
எங்குளுக்கு வந்து எப்படின்னாங்க சனிக்கெளம அதா எங்களுக்கும் முடிதுங்களா சனிக்கெளம சாய்ந்தரொ போட்டுட்டா நாங்க வந்து திங்கக்கெளம சாய்ந்தரொ நாலு மணிக்குள்ள முடிச்சு குடுக்கணு
ஆனா உங்குளுக்கு ஒரு நாள் தான போட்டு உட்டாங்க ஒரு நாள் போட்டு உட்டா அந்த ஒரு நாள் வேலைய தா நீங்க செய்றீங்க ஆனா எங்களுக் க்கு ஒன்ற நாள் வேலைய போட்டு உட்டு ஞாயித்துக்கெழமையு இல்லாம திங்க கெழமையு இல்லாம வாரத்துல ஏலு
எங் எங்களுக்கு வந்துங்க ஒரு நாளைக்கு எறநூத்தம்பது முடிக் கோணுங்க நம்ம வந்து அந்த அரநேரொ ஓட் ஓட்டி பண்ற மாரி இருந்தா அந்த எரநூத்தம்பதுல பாதி இன்னொரு நூத்தி இருவத்தஞ்சு நம்ம சேத்தி பண்ணோனு முன்னூத்தி எலுவத்தஞ்சு ஆடர் பண்ணி ஏன்னா நூத் த்தம்பது ரூபா ஏறும் அந்த நூத்தம்பது ருவா நம்ளுக் தேவையே கெடையாதுங்க
ஆமா ஆ
வ வரும்போ இப்போ ஒரு ஐநூறு ரூபா அ அ
இப்ப நூத்தி இருவத்தஞ்சு ஆடர் நீங்க பண்ணணுன்னா அஞ்சு மணி நேரம் உக்காரனுங்க கொறஞ்சது நாலு மணி நேரமாவது கொரோனு
ஆமாங் அதுவு உங்க ப்ராசஸ் எல்லா அது ஒவ்வொனா ஆகாது
ஆமா எங்களது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குங்க நா பண்றது கஷ்டொ
ஆமாங்க உக்காந்துட்டே இருக்கணு ஆனா எங்கள்து கூட எடைல எடைல எந்திரிச்சுக்கலா ர்
இப்ப பொழுதோட பண்றது பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது எப்டின்னா நூறு தான் பண்றேங்க நூறு பண்ணிட்டு அந்த இல்லைன்னு குடுத்துரு பாங்கல்ல அதுல வந்து பண்ணிக்கிறது அது வந்து ஒரு மண்ணேரத்துக்கு அம்பது பண்ணோனுங்க
சேரிங்க அது முடுலீங்ளா அம்பது பண்றத்துக்கு
து வந்து நா அது ஈ அது சீக்கிர பாத்தர்லாங்க அது சீக்கிரொ பாத்தர்லா அது வந்து ஒரு மண் நேரத்துக்கு அம்பது பாக்கோணு
ஆ உங்ளோட ப்ராஜக்ட்டு ஒர்க் பண்ணும் போதுங்க இது நீங்க சொல்ற மாரி பண் றதெல்லா ஈஸியா தா இருக்குது ஒரு டாக் குமெண்ட்ட ஓபன் பண்ணி அத அலைன் பண்ணி வக்கிறக்கே ஒரு நிம்ஷொ ஆயிருது அதுதா பிரச்சனைங்க உங்களுகு
ஆமா அது ஒண்ணுங்க அப்புறொ வந்து எங்ளுது கீழ வரைக்கு வர்ணு அந்த பத்திரம் கீழ வரைக்கு நம் தேடிக்ட்டே வர்ணு
ஆமாங்க
உங்களுதெல்லா வந்து அப்டியே இருக்கூ குடுத்தர்லா ஆனா உங்ளுது ரொம்ப கஷ்டங்க
ஆ
சின்ன சின்னதெல்லாமே தப்பு போட்டு உட்டர்றாங்க
ஆமாங்க ஒரு வா ஒரு வாத்தியார் இருக்குறா ருங்க அந்த வாத்தியார் புள்ளி வச்சால் தப்புன்னா தப்புதா புள்ளிக்கு கோடுக்கல்லா தப்பு போட்டு வுட்டு திட்டு வாங்க வச்சிருக்குறாருங்க அந்த வாத்தியாரு ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கறங்க புள்ளி க்கு கமாக்கேதாங்க நறைய திட்டு வாங்கியிருக்கிறே நானு
அப்பறொ ஒன்னுங்க என்னதா தப்பண்ணாலு கொஞ்சமாது மரியாதையா பேசொணும்ல்லங் க நம்ளுக் குடுக்க வேண்டிய மரியாதை குடுக்கணும்ல அது குடுக்கற்து கெடையாது எல்லாத்து முன்னாடி அ சிங்படுத்துற மாரி பேசுனா நம்ளுக்கு எப்டிங்க அட்த அட்த்தநாள் அவுங்க அத ம வந்துட்டு சிரிச்சு பேசுறாங்க நம்னால எப்டிங்க
ஆ நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க இதே மாரிதா இவுங்க வந்து திட்றது வந்து மீட்டிங் போட்டு எல்லாத்து முன்னாடி வச்சு திட்டிட்றாங்க இவங்க வந்து நம்மள சமாதானப்படுத்ததுக்கு வந்து பிரைவேட்டா கால் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க அவ்மான ப்பட்டது எல்லார் முன்னாடியுந்தானெங்க
அதா அதா அது நம்ப யார்ட போய் சொல்ல முடியு இப்பிடி என தனியா கூப்ட்டு சமாதானப் பத்துனாங்கன் நம்ம யார்ட்ட போய் சொல்ல முடியு
கண்டிப்பாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியு சொன்னா மொத நம்புவாங்ளா எல்லாருக்கு முன்னாடி திட்டிட்டாங்கன்ட்டு நாம எதோன்ன போனு சொல்லிட்டு பில்டப் காட்டுது அப்படின்னு தானங்க நெனப்பாங்க யாராவது சொன்னா நம் வாங்களா கண்டிப்ப
அது உங்க தலைவினுல்லைங்க எல்லாருமே அப்படித்தேன் எங்க தலைவரு ஒரு நாளு எனக்கா ஒரு தடவை அந்த வெளியில இருந்து இருந்து அவங்க வெளியில பாப்பாங்கல்லங்க நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமனு அவங்க வீட்டு இருந்து வர அதுல எனக்கு ஒரு தப்பு வந்துருச்சுங்க எல்லாதும் முன்னாடி திட்டிட்டார் திட்டிட்டு அத அப்படி ச சாயங்காலமா தனியா போன் பண்ணி
சேரிங்க
உங்களை திட்டனதுக்கு வந்து மன்னிச்சுருங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து இல்ல எல்லாரும் வந்து உங்கள உங்களையுமே இன்னொரு பொண்ணு என்னையும் இன்னொரு பொண்ணு பேர் சொல்லீங்க உங்க ரெண்டு பெத்துக்கு மட்டும் அப்பவும் நான் வ வந்து எதுவுமே சொல்ல மாட்டறேன் நீங்க என்ன கேட்டாலும் சேரின்னு சொல்றேன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்றாங்க இங்க வதந்தி பேசி வதந்தி வருது அதனால வந்து வந்து நான் வந்து அதனாலதான் திட்டினேன் எல்லாத்து முன்னாடியும் தப் ப்பா எடுத்துக்காதீங்கமா அப்படின்னு வந்து தனியா வந்து நீ தனியா வந்து சமாதானப்படுத்தி இன்ன பிரயோஜனம் எல்லாத்து முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டஅ
ஆமாங்க இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்காக நாங்க எவ்வளவு நாள் வந்து நேரங்காலம் பாக்காம ஓட்டி பண்ணி குடுக்குறோம் எல்லாரும் மனுஷங்க தானே உங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம் என்னைக்காவது ஒரு நாள் இப்ப யாராவது வேணும் வேணும்னே தப்பு பண்ணுவாங்களா கண்டிப்பா கிடையாதுங்க நம்மள அறியாம ஏதாவது ஒரு தப்பு பண்றதுதான் அதுக்காக வந்து இவ்வளவு பெருசா எடுத்துக்கோணும்னு அவசியம் கிடையாதுங்க
இவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு அன்னனைக்கு வேலை நல்லா செஞ்சட்டோமா பாராட்டுவாய்ங்க வேலை செயலியா திட்டுவாங்க இவங்க யாருக்குமே இவங்களுக்கு நம்ம இதா இருப்போம் அவங்களுக்கு இதா இருப்போம்லாம் அவங்களுக்கு இல்ல
வா உம் உம்
அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றதுன்னா பேசிட்டு லேப்டப்ப மூடி வைக்கும் போது டியூட்டியையும் மூடி வச்சுட்டு பேசனதையும் மறந்து மடி வச்சிருங்கன்னா நம்மளுக்கு காது கேடக்கலையா இப்ப சும்மாவே நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் திட்டுனாங்கன்னாவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ மாஸ் இருக்கு என்ன இப்படி பேசிட்டாங்க இந்த சின்ன விஷயம் சண்டை ஆயிடுச்சு நம்மளுக்கு நார்மல் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும்னு நம்ம எவ்வளோ பண்றோம் இவங்க யாரோ எங்க இருந்து பேசுறாங்க சொன்ன மாதிரி இவங்க நம்ம நேராக் கூட பார்த்ததுல ஆனா அவங்க சொல்ற அந்த கடுமையான வார்த்தை வந்து மனசுகுள்ளே ஓடிட்டே இருக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்
ஆமாங்க ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் பேசுறது நம்மளுக்கு தெரிவிச்சுக்காதுங்க ஒவ்வொருத்தங்க அந்த ஒரு அதிகாரத்தை மிரட்டுவாங்கல்ல வேணுக்குன்னே அதெல்லாம் அதலாம் எரிச்சலா இருக்குங்க எனக்கு புடிக்கவே பிடிக்காது ஏ ஒரு பெரிய மே பெரிய மேடம் ஒருத்தர்யிருகங்க அவுங் ஆ செரிங்க செரி பாருங்க நா கூப்புறேன் அப்புறமேல் ஆஹம் செரிங்க
நீங்க வெக்கணுமா நான் வெக்கணுமா